தோழி
நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேங் தோழி சொல்லுங்க இன்னக்கி என்ன தலைப்ப பத்தி பேசலாம்
இன்னக்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு வ கைகள்ல வந்து அதாவது து ஒரு ஒரு சில சுவைகள் மட்டுமே வந்துட்டு தா நம்ம வந்து ரெகுலரா எடுத்துக்குறோ அறு சுவையின் உடைய முக்கியத்துவம் அதாவது எல்லா சுவைகளுமே வந்து உணவுல வந்து கலந்துருக்கணு அது மூல மா நம்முடைய உடம்பு வந்து எப்டி நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது ஒரு சுவை மட்டும் கூடுனா அல்லது குறைந்தால் நமக்கு என்னென்ன பாதிப் புகள் ஏற்படும் அப்டிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம்மா தோழி
கண்டிப்பாங் தோழி எனக்கு நீங்க அறுசுவைய பத்தி எனக்கு தெரியாது ஆனா முடுஞ்சளவுக்கு வந்து நானு வந்து ஒரு நாளக்கி அ ஒரு காய்கறிகளு ஒரு இது ஒரு புரோட்டீன் இப்ப கார்பு அந்த மாதிரி எடுக்கணுனு எனக்கு தெரியு ஆனா சுவைய பத்தி நீங்க சொல்லு ங்க நா வேனா தெருஞ்சுக்கிறே
சரிங்க தோழி நீங்க சொன்னது வந்து சரி தா முதல்ல நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து சரிவிகித உணவா இருக்கணு நிச்சயமா நம்ம எடுத்துக்கிற உணவுல ஒரு பங்கு வந்து மாவு சத் து ஒரு பங்கு வந்து புரதச்சத்து ஒரு பங்கு வந்து நார்ச்சத்து இருக்கக்கூடியதா நம்ம எ டுத்துக்கிற உணவு தா வந்துட்டு சரிவிகித உணவா வந்து இருக்கு இப்ப அறுசுவை வந்து நம்ம பா த்தோ அப்டின்னா இப்ப நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம காரம் புளிப்பு இதல்லா வந்துட்டு அதிகமா சேர்த்திக்குவோ ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம துவர்ப்பு சுவை க அந்த மாதிரி எல்லா வந்துட் டு நம்ம சீக்கிரமா சேத்திக்க மாட்டோ ஆனா வந்து பாத் திங்க அப்டின்னா இப்ப வாழத்தண்டு அல்லது நம்ம அந்த வாழப்பூ இதுலல்லா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு துவர்ப்பு சுவை வந்து ஆ இருக்குங் தோழி அந்த உணவுகள் வந்து நிச்சியம் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை வந்து குடும்பத்தோடு சேர்த்து நாமும் எடுத்துக் கொள்வது நல்லது குறிப்பா பெண்களுக் க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழப்பூ வாழத்தண்டு எல்லாமே வந்துட்டு நமக்கு கர்பப்பைய வந்து ஆரோக்கியமாக வச்சிக்கிறதுக்கு வந்துட்டு நிச் சீமா நமக்கு வந்து உதவும் தோழி
செரி செரிங்க தோழி நாங்க வந்து நீங்க இப்படி பாக்கறீங்க சுவையா பாக்கறீங்க நாங்க அது வந்து காய்கறிகளோட சேத்து எப்பயும் போல நா வாரத் த்துல நீங்க சொன்னம்மா ஆனா அதயு நாங்க ரெண்டு முற எடுத்துப்போ தண்டு வாழப்பூ
ஆ அதே மாதிரி சுண்டைக்காய் வந்து நெறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கசப்பு தன்மைகள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அந்த கசப்புத்தன்மைக்கு நிச்சயமா நமக்கு சுண்டைக்காய் மற்றும் பாவக்காய் வந்து நம்ம வாரத் துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை வந்து நம்ம எடுத்துக்கும் போது வயித்துல இருக்கக் கூடிய பூச்சிகள் அந்த மாதிரி வந்து நமக் க்கு வராது சர்க்கரை நோய் வந்து நிச்சியமா வந்துட்டு நம்ம தொடர்ந்து கசப்புத்தன்மையு வந்து உணவுல எடுத்துக்கும் போது சர்க்கரையின் அளவு வந்து ஏற்றம் இறக்கம் இல்லாம அது வந்து சரிவிகிதமா வந்து இருக்கும் தோழி
சேரி சேரிங்க தோழி அதுதா அது வந்து நீங்க வந்து எங்க வீட்டுல எல்லா சின்னப் பசங்க இவுங்கெல்லா சாப்பிடாததுனால அம்மா என்ன பண்ணுவாங்க அத மோருக்குள்ள போட்டு காய வெச்சு எனக்கு குடுத்துருவாங்க அத நாங்க கொஞ்சோ அத வந்து எண்ணெய்ல போட்டு பொறிச்சு அத சாப்பாட்டுக்கு பக்கத்துல வெச்சு அது மாரி கடிச்சு சாப்ட்டுக்குவோ எதோ ஒரு வதத்துல உள்ள போனா செரி
நிச்சயமா தோழி அதாவது வடகம் மாதி
ஆ ஆமாங்க கண்டிப்பா ம் சுண்டக்காயு பாவக்காயு அப்புடி பண்ணிக்குவோ நீங்க எப்புடி பண்ணுவீங்க அந்த சுண்டைக்கா நீங்க அப் டியே சமச்சுப்பிங்க
டக்காய் வந்து பொரியல்தா செய்வோ தோழி ஆ அது இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா தக்காளி அந்த மாதிரி வெங்காயம் இதெல்லா நல்லா வனக் கி அதுக்கப்ரோ நம்ம வந் து செய்யும்போது அந்த கசப்புத்தன்மை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படும் ஆனா அந்த கசப்புத் தன்மையோட எடுத்துக்கறதுதா தோழி உடம்புக்கு வந்து அது ஒரு நல்லது சுண்டைக்காய் வந்து என்ன பண்ணுவோ அப்டின்னா நம்ம ஆ அரை ச்சு வந்து செலவு ஆ அதாவது வெங்காய தக்காளி எல்லா அரச்சூத்தி செலவாட்டி குழம்பு வெ ப்பாங்கன்னு சொல்லி இந்த சைட்ல
நாங்க அத பாவக்கா கொழம்பு அதுலா புளி கொழம்பு மாரி வெச்சுப்போ தோழி கொஞ்சோ வெள்ளமெல்லா சேத்து
அந்த மாதிரி தோழி அதாவது சுண்டக்காய் வந்து தட்டி நல்லா வனக் கீட்டு அதுக்கப்ரோ தக் தக்காளி வெங்காயமெல்லா நம்ம வணக்கி நம்ம பேஸ்ட் மாரி அரச்சு அதுல இந்த சுண்டக்காய் மிக்ஸ் பண்ணி நம்ம வேக விடும்போது நமக்கந்த கசப்பு தன்மையோட இதோட சுவையு சே சேந்து இருக்கும் போது அந்த சுண்டக்காயினுடய கசப்பு தன்மை வந்து பெருசா தெரியாது தோழி அதே மாரி நீங்க சுண்ட காய் ரெகுலரா எடுத்துப் பாருங்ளே ஒடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளட் பிர்ஷர்னுடைய அளவு சுகரோட அளவு வந்து உங்களுக்கு என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்கு தோழி
ம் ம் ம் ம் அது
கம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காது
ம் ம்
சில நோயாளிகளுக்கு வந்து குடுத்தே எங்களுடைய அலுவலகத்துல வந்து டெஸ்ட் பண்ணி பாத்ருக்கோ
ம்
அப்ப எல்லா நோய்க்குமே உணவுலயே வந்து இருக்கு
ம் மருந்து அது சும்மா வாங்கத் தோழி துர் உணவேதாம் மருந்து அப்
ஆ ஆனா அதன் பத்தின விழிப்புணர்வு இல்லாதனாலதா இன்னைக்கு வந்து
ன்னுடைய விழிப்புணர்வு அவுங்களுக்குத் தெரியவே மாட்டிக்க பல வகைகள்லியுமே இந்த மாதிரி இந்தப் பழங்கள்லா சாப்ட போது சில விஷ்யோ நமக்கு குணமாகு இயற்கையாவே அப்டிங்கறதுக்கு அதெல்லா உங்குளுக்கு தெரிய மாட்டேங்க்கு இப்ப நம்ம சாதாரணமா இந்த வாழப்பழத்த வந்து ரொம்ப வந்து அலட்சியமா அவுங்கல்லா இது பண் ட்றங்க அந்த வாழப்பழத்தல இருக்கிற அவ்ளோ சத்து அதனுடைய அருமை யாருக்குமேத் தெரியவே மாட்டீங்கு இந்த செவ்வாழப் பழ இருக்குல்லங்க
திங்னா முழுசா பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாமே வந்து வாழப்பழத்லதா தோழி அதிகமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கனா நம்ம காய்கறிகள்
ம் சொல்லுங்க சொல்லுங்க காய்கறி இல்லிங்க
சொல்லுங்க தோழி
இல்லைங்க இப்ப தோழி பழந்தா செவ்வாழப் பழத்
தோழி பின்னாடி வந்து எதோ வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது தோழி
இப்ப கேக்குதுங்ளா தோழி
ஆ இப்ப கேக்குது தோழி ஆ இப்பதா கேக்குதுங்க ஆ கேக்குது தோழி
அதா அதாங்க அதாவது செவ்வாழப் பழோ சாப்டம்போது பாத்தீங்னா பெண்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லதுன் சொல்லுவாங்க அ இந்த அந்தப் புதுசா வந்த இந்த வயதுக்கு வர்றப் பெண் கொ பெண் கொழந்தைங்களுக்கு இதே இப்ப வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு கொழந்த இல்லைனா கூட இத நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்டாக்க அவுங்களுக்கு வந்து கொழந்த பாக்யோ கெடைக்கு அப்டிங்கிற மாரி எல்லா சொல்றாங்க எனா அவ்ளோ நன்ம இருக்கு
நிச்சயமாத் தோழி அதே மாதிரி பாத்தீங்கனா செவ்வாழைல வந்து நீங்க கொஞ்சோ தேன் கலந்து இந்த பழோ ஜூஸ் மாதிரி செய்வாங்கல்லத் தோழி அது வந்துப் தொடர்ந்து இருவத்தோரு நாள் சாப்பிட்டா இப்போ ஒரு குறிப்பிட்ட வயதுக் க்கு மேல பாத்தீங்கன்னா நெறையப் பெண்களுக்கு குதிங்கால் வலி வந்து வரும் தோழி அதாவது என்னன்னா அந்த குதிங்காலுக்குப் பின்னாடி வந்து சின்னதா ஒரு எலும்பு வந்து வளருமாமா தோழி அது வந்து மேல வரைக்கு வந்துருச்சுன்னாலு வலிக்காது அதனுடைய அளவுக் குறைவா இருந்தாலு வலிக்காது ஆனா இந்த நடு நிலமைல வளந்துட்டு இருக்கும்போது அது ஒரு மாரி நமக்கு எலும்புக்குள்ளே வந்து குத்திட்டே இருக்கிறப்ப நெறையப் பேரு சொல்லுவாங்க எனக் குதிங்கால் வந்து
ஆமா இது எங்க அம்மாக்குமே இருக்கு ஆனா நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப புதுசா இருக்குங் தோழி
இல்லத் தோழி ஏனா நா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து நாப்பத்ரெண்டு வயதாக் ச்சு ஆனா எனக்கு திடீர்னு குதிங்கால் வலி வந்து ஆம் அ அதாவது நம் அணியக்கூடிய அ செருப்பும் வந்து ஒரு முக்கிய காரணம் அது அது வந்து ஏதோ கொஞ்சோ தேய்மானமா இருக்குமாட் யிட்டுருக்கு சோ அதனால எனக்கு குதிங்கால் வலி வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு த் தோழி எங்க காமிச்சுமே வந்துட்டு அது சரியாகவே இல்லே அதுக்கப்பறோ எனக்கு பெருசு ஆ ஆங்கில மருந்து எடுத்துக்கிட் ங்கிறதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை இயற்கைய ஒட்டி வாழ்றனால அப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு் வந்து ஒரு மருத்துவ ஆலோசகரினுடைய இது வந்து அனுப்ச்சாங்க அவங்களுடைய ஃபுட் ஹாபீட் இது எல்லாமே வந்து எனக்கு பின்பற்றுறது வந்து வழக்கம் அதுல வந்து அவங்க ஸ் சொன்னாங்க தோழி அந்த செவ்வாழை வந்து பால் ஊத்தி கொஞ்சோ தேன் கலந்து நம்ம ஜூஸ் மாரி அடிச்சு தொடர்ந்து இருவத்தோரு நாள் சாப்டும்போது இந்த குதிங்கால் வலி முற்றிலு போயிருன்னு
நீங்க அதப் பண்ணீங்களா
பண்ணுனோ தோழி பண்ணி எனக்கு அந்த குதிங்கால் வலி வந்து இருந்த எடமே வந்து தெரியல
பரவாயில்லீங்களே நா என்மனமே சொல்றே பழத்தப் பத்தி தெரியு அதுல அவ்வளோ ஆ நன்மையு இருக்குன்னு ஆனா நீங்க சொல்ற இந்தளவுக்கு
ஆ இல்ல தோழி அந்த குதிங்கால் வலி வந்து முற்றிலும் இன்னைக்கு வந்து அந்த குதிங்கால் வலியே இல்ல தோழி ஆனா அந்த வலியப்ப நா எழுந்திருச்சு கால் ஊனி கூட நடக்க முடியாது அவ்வளோ வலிக்கூ ஊன கூட முடியாது தோழி மருத்துவர்கள் குடுக்குற மருந்து சாப்ட்டாலு அது நமக்கு ஒரு மாரி பய ங்கர ட்ரௌசியா இருக்குந்தோழி அந்த எலும்பு ரிலேட்டடா மருந்து குடுத் தாது நமக்கு எந்த வேலையுமே செய்ய விடாது அந்த மருந்து பவர் தீர்ந்தா திரும்ப ஆமா தோழி அது ஒரு மாரி தூக்க கலக்கமாவேதா இருக்கு அதுக்கப்பறோ வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு அப்பறோ அவங்களே என்ன சொன்னாங்கன்னா நம்ம சுடுதண்ணி அல்லது பச்ச தண்ணி வந்து நம்ம ஐஸ் கட்டி மாதிரி வச்சு அந்த எடத்துல ஒத்தனம் குடுக்கும் போது ஒரு தற்காலிக நிவாரணம் வந்து ஏற்பட்டுச்சு தோழி ஆனா இந்த பழம் தொடர்ந்து சாப்பிட்டதுல எனக்கு அதுக்கப்பறோ இந்த பிரச்சனைகள் வந் து ஒரு ஒரு மாதத்திலேயே இல்ல தோழி முக் கியமா நாற்பது வயதுக்கு எந்த வயதுல அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வருதோ அந் த வயது இது வந்து இயற்கையான உணவு தான தோழி எந்த வயதினரு சாப்பிடலா அவங்க வந்து இந்த நா பது வயதுக்கு மேல இந்த மாதிரி சில பேருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லியேதா அந்த இதுல வந்து சொன்னாங்க தோழி அந்த மருத்துவர் அது ஏ ஆ
இதுலயே மொளங்காலுக்கு ஒரு வழி சொல்லுங்களே அது வேணா எனக்கு ரொம்ப இதாருக்கு
இல்ல மொழங்கால் வந்து சொந்த அனுபவம் இல்லத்தோழி அ நிச்சயமா அது வேணா என்னுடைய தோழிகள் கிட்ட நா கேட்டு சொல்றே ஏன்னா ஆ சிறு வயதுலருந்தே நா என்ன பண்ணுவேன்னா கீழ சமணங்கால் போட்டுதா அதிகபச் ச்ச நேரம் நா அப்டிதா உக்காந்துருப்பே தோழி அந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நமக்கு அந்த முழங்கால் வழிங்கிறது கொஞ்சம் தள்ளி
சமி ம் ம் எனக்கு ஸ் நீங்க சொன்ன மாரி சமணங்கால் போட முடியாதுங் தோழி அது எப்டி போட முடியு அப்டின்னா ஒரு கால நா மடக்கி தா என்னால உக்காந்து போட முடியு
அ
சாப்பட்றுதுக்குமே நா எனக் கொஞ்சோ ஒடம்பு இருக்குங்களா நானு டக்குன்னு சம்மணங்கால் போட்டு உக்காந்து என்னால சாப்ட முடியாது
நிச்சயமா தோழி எனக்குமே வந்து ஒடம்பு இருக்கு தோழி ஆனா வந்து என்னன்னா சின்னதுல இருந்து இப்ப டைனிங் டேபிள் சோபா எது இருந்தாலுமே முடியாத பட்சத்துலதா வந்துட்டு நா அதுல வந்து உக்காருவே தோழி இல்ல அப்டின்னா காய்கறி கட் பண்றதுல இருந்து டியூஷன் எடுக்கறது பையனுக்கு சொல்லி தரது எங்க வீட்ல எல்லாருமே வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கீழ தா
பரவால்லைங் தோழி ரொம்ப நல்ல விஷயம் ஆனா ம்
பக்கோ வந்து இருக்கு என்னுடைய மகன் மட்டுதா வந்து ப த்தீங்கன்னா டிவி பாக்கும் போது சோபால அந்த மாதிரி வந்து உக்காந்து பாப்பாங்க ஆ என்னுடைய கணவர் சேரு யூஸ் பண்ணுவாங்க ஆனா நான் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து ஆஹ் கீழ தரையில தா உக்காந்துருப்ப தோழி
ம்ம்
இது வந்து அந்த உடல் பயிற்சி ஒரு காரணம் அந்த சிறு வயதுல இருந்தே பழகுன பழக்கம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகாசனமெல்லா செய்யறனால
ஆ உங்களுக்கு அதெல்லா வந்து கொஞ்சோ ஃபெளெக்சிபிளா இருக்குங்கறீங்க உங்களுக்
இப்ப ஒரு வருடம் இரண்டு வருடமா தா இந்த யோகாசனம் செய்ற பட் அதுக் கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு பல ஆண்டுகளா அந்த கீழ சம்மணங்கால் போட்டு உக்காரதுதா வந்துட்டு வழக்கம் தோழி
இப்ப வரைக்குமே அந்த சம்மணங்கால் போட்டு ஒக்காறதெல்லா வந்து ஒரு ரொம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தா சொல்றாங்க
நிச்சயமா தோழி பல பல பயனுள்ள தகவல்கள பகிர்ந்துகிட்டோம் நன்றி வணக்
நன்றி வணக்கம்